ஹலோ
ஹலோ
ஆ ஹலோ
அ
எப்டி இருக்கீங்க அஸ்லாம்
ஹலோ
ஹலோ
ஹலோ
என்னானு சொல்லுங்
எங்க வெளிய இருக்றீங்ளா
வீட்ல தா இருக்கே
இல்ல சவுண்டு கொஞ்சோ உதரணமா கேட்டுச்சுங்களா அதா கேட்ட
இப்ப நஞ்சு கிளியரா தா இருக்கு
ஓ சேரி சேரி சேரி என்ன பண்ணிட்டுக்கீங்க
ட்டண்ணுங்க நீங்க சாப்டாச்சா
ஓ சாப்டாச்சி அ இன்னக்கி காலைல கோயிலுக்கு போயிட்டாங்களா குலதெய்வ கோயிலுக்கு
மிகப்பெரிய
ஆ அதனால போய்ட்டு வந்துட்டு தூங்கி இப்பதா எந்ச்சோ லேட்டா தா ஆச்சு அ முட்ட வாங்கிட்டு வந்து கொழம்பு மேரி வச்சாங்க
நேரமாவே பேய்ட்டீங்ளா காலைல
காலைல அஞ்சு மணிக்லா களம்பிட்டோ அஞ்சு அஞ்சரைக்லா
காரமட
மாறுங் ஓக்கே ஓக்கே
ம் அப்ப அவங்க மாமாகிட்ட வண்டி வாங்கிட்டு தா சே வண்டிலேயே போய்ட்டோ
சேரிங்க எத்தன மணிக்கு திரும்பி வந்தீங்க
திரும்பி வரதுக்கு பதினோன் பிரையாயிருச்சிங்க
சாமிலா நல்லா பாத்தீங்களா இல்ல கூட்டோ இருந்துச்சா இல்ல எப்டி
ம் ஃப்ரீயா தா இருந்துதுங்க ஒரு ஒரு நார்மலா தா கூட்டோ ரொம்பல்லா தாஸ்தியெல்லா இல்ல னன்னா எல்லாத் ஃபேம்லியோட போயிருந்தோ அண்ண அண்ணி அவங்க தனியா வண்டி எட்டு வந்தாங்க ஆ மச்சா அக் க்கா அவங்க பாப்பாங்க அவங்கல்லா கார்ல வந்தாங்க ரோட்டுக போயிட்டு வாந்தோ ஃபேமிலியோட ஆம்மாம்மா ரொம்ப நாளாச்சுங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு குலதெய்வகோயில்
டக்குன்னு முடிவு எடுத்துட்டு போய்ட்டு வண்டோ
எதுங்க
அது சிக்கன்லா நீங்க இங்கிருந்து கொண்டு போயிட்டீங்களா செஞ்சு இல்ல எப்டி ஹோட்டல்ல சாப்டீங்ளா
இல்ல ஹோட்டல்லதா ஆனா டைம் ஆயிரு சேரி நைட்டுத் தூங்குவது ரொம்ப லேட்டுங்களா ஏன்னா காலைலருந் இவுங்களே சைஸ் சொன்னா அவளதா கெடச்சிருசின்னு சொல்டு ஆ என்னடா காலேல ஆ வெறு பொங்கல மட்டு வச்சுட்டு கெளம்பிட்டோ
ம் ம் ம்
நா அதுக்கப்றோ அங்க சாமி கும்டுட்டு ரிட்டன் வரும்போது ஹோட்டல்ல சாப்டுட்டு
ம்
ம் ஃபேமிலியோட சாப்டுட்டு அப்டியே வந்தோ
ம் ம்
நீங்க எங்கயு வெளிய போலயா
நாங்க எங்கயு போலண்ணா வீட்லயே வேலயே சரியா போயிடுச்சு இப்பதா வேலயே முடிஞ்ச்சு
ம்
ம் ம் வீட்ல இருக்ற வேலைல நீ ஆமா நா ம் ஞாயித்துக்கெழம லீவுதா
எப்பவுமே சனி ஞாயிறு லீவு விட்டுருவீங்க
இல்ல இல்ல ஞாயிறு மட்டுமே லீவு சனிக்கிழம எல்லா இருக்கு ஏன்னா ஞாயித் சனிக்கிழம அந்த இந்த கூலி வேல செய்றவங்க தான கட்டட வேல அந்த மாரில்லா
ஆமாமா
அப்றோ நடுவுல வரமாட்டாங்க அது மாரி இனிம ஞாயித்துகெழம லீவு சனிக்கெழமதா இருக்கு ம் ம் ஆமா அதுக் வந்து
இப்ப பரவாயில்லீங்களா அந்த எடோ நல்லா செட் ஆயிருச்சா
ஆ இப் ஆ இந்த வாரோ கொஞ்சோ பரவாலையா இருக்கு நா முன்னால வந் லீவு அடிக்கடி லீவு அதிகமாயிடுச்சா போன மாசந்தா ஒரு ரெண்டு வாரோ மூணு வாரல்லா அதனால வந்து கொஞ்சோ இது இதா இருந்துச்சு இப்ப இந்த ஒரு வாரோ தொடர்ந்து போடவு இப் கொஞ்சோ பரவால்ல ரெகுலர் ஆயிருச்சு
பாப்ப எல்லா எங்கயு கூட்டிட்டு போக சொல்லி அடம் புடிக்கலீங்களா
வேலய வந்து இது பண்ண அவளுக்கு ஹோம் ஒர்க் இது கொஞ்சோ நெறையா இருந்துச்சு நேற்று எழுதுல அவ அதனால இன்னைக்குல்ல உட்காந்தல்ல எழுதிட்டு இருந்தே
உம் உம் உம் நம்ம பாப்பா நாளைக்குதா ஸ்கூல் போறாங்க
இவங்களுக்குண்டா ஹோமொர்க்கே குடுத்துட்டாங்க
ந நாளைல இருந்துதா ஸ்டாட் அவ் அவங்களுக்கு
பஸ் வச்சிருக்கீங்களா இல்ல எப்டி என்னங்கனா இல்ல என்னது என்ன கேட்டிங்க
இல்ல ஹோமக்கு டெய்லிமே ரொம்ப தாஸ்தியா தராங்ளா இல்ல
ஆமாண்ணா அதனால கொஞ்ச ஹோமோற்கு அதிகமாதான் கொடுக்குறாங்க
உம் அதான் ஏதோ சிலம்பஸ்னா அது அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க
ஆஹ்ஹ்
ஆனா அதுலருந்து நாலாவதுக்குள்ள சிலம்பஸ் ச மாறுதான்ட்டு இருக்கு அதனால தான் இவளுக்கு புக் எல்லாமே லேட்டுங்கனால தான் கொஞ்சம் டைம் குடுத்துருக்காங்க ஆ எட்டாம் தேதிக்கு மே கூடு
அங்க வியாழக்கிழமை ஸ்கூல் ஓபனிங் அப்பவே குடுத்துட்டாங்க புக் எல்லா ஆஹ் புக் எல்லாமே குடுத் ஆமா
இங்கீலீஸ் மீடியங்க என்னென்ன வேறு ஏதோ பண்ணுறாங்கணு தெரில
இவ்ளு இங்லீஸ் மீடியம் தான் அது இல்லாம இப்ப எப்டி குடுத்துருக்காங்கனா பர்ஸ்ட்டு வந்து ஒவ்வரு சப்ஜெக்டக்கும் ஒவ்வொரு புக் குடுத்துருந்தாங்க இப்ப அப்டி இல்ல இப்ப ரெண்டு சப்ஜெட்டும் சேர்ந்து ஒரு புக் அந்த மாதிரி குடுக்குறாங்க தமிழ் இங்லிஸ் சைன்ஸ் சரி சரி அந்த மாதிரி மாக்ஸ் இல்ல இவங்களுக்கு
ம் இன்னிகிதா சாய்ங்காலம் போயிட்டுதான் சூவு இதெல்லாம் வாங்கணும
இன்னும் பர்ச்சேஸிங்கே முடியல
உஹ்
இனிமே தான் என்னது ஸ்கூல்லயும் சொல்லுவாங்க யூனிஃபார்ம் எல்லாமே இது பண்ணுவாங்க
எதுமே அவஙக தர மாட்டாங்களாண்ணா ஸ்கூல்ல
இல்லை இல்லைங்க நம்மதான் ஒரு யூனிஃபார்ம் மட்டு அவங்க தந்துடுவாங்க மொத்தோ மூணு யூனிஃபார்மு அவங்களுக்கு
உம் உம்
ஆ மீதி ரெண்டுன்னா வந்து நம்ம தான் அது பண்ணிக்
ம் போட்ஸுக்கு தனியா அவங்க கொடு தர்றாங்க
ஸ்கூல் யூனிஃபார்ம் மட்டும் வந்து
இப்போ ஸ்கூல் யூனிபார்ம் நம்மதான்
ம்
வித் ப்ளூங்ளா
ஏமா
ம்
போயட்டுக்கு
உம்
மிகதாவது நேகாலமாக தூங்கி நேகாலமா என இந்த ஒரு வாரமாவே ட்ரெயினிங் பண்ணிட்டுருக்கு
ம் ம் ஆமா ஏ ஸ்கூல் எட்டு மணி விட்டு கிளம்புனாதானே எட்டு முக்காளுகு ஸ்கூலுங்ளா அந்த கிளாஸ்
ஆமா எட்டே நா ப்பதுங்கம்போது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நம்ம எட்டு நாப்பதுகுள்ள உள்ள போனும்
ம் ம்ம் உ
ஆனாலும் ரெடியாகு
இங்கேனன்னா நம்ப பக்கத்துல இருந்தது அசால்ட்டா கெளம்பி அசால்ட்டா போயிட்டு இருந்த
ம் நீங்க என்ன பிரச்சனைலை
ம்ம்
அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது டக்குனு கொண்டுவந்துட்லாம். ஆலில்ல போறக்கே எப்டி பத்து நிமிஷத்துக்கு வண்டில போனாலுமே ம் ம்
காலலையும் கூட நா வண்டில கொண்டு போய் விட்டுருவேன் மத்தியான அவுங்க தான் கூப்ட்டுக்கணும் பஸ்ல போய் தான் கூப்டும்
ஓ மத்தியானம உட்டுருவாங்களாணா இல்ல எப்டி இவ்னிங்கா
நாலு மணி ஆயிரும்
ம்
நீங்க என்ன சமச்சீங்க
நானும் இன்னைக்கு சிக்கன் தானா
சிக்கனு உம்
ஆமாங் சிக்கன் கிரேவி மாரி வச்சுட்டு ரச வச்சுட்டு கொஞ்சம் வேல கொஞ்ச அதிக கொஞ் தொவைக்கிறது பெச்சிட் எலாம் தொவைக்கிறத வேல இருந்துச்சுன்ட்டு இன்னைக்கு தொவச்சோம் அதுக்குள்ள மழைக்கு போறதுக்குள்ள மழ வந்துருச்சு பாதி பாதி காஞ்சு பாதி காயாமலே எடுத்
உம் நல்லா அங்க உம் உம் இங்க மழயெல்லா ஒண்ணு ல்ல
ஏதோ கூவிட்டு இருக்கு இப்ப கூட தூங்கிட் எதோ இருக்குது தூறல் வந்துட்டே இருக்கு லேசா தூறிட்டே இருக்கு
இந்த கிளைமேட் ஒரு மாரியா இருக்கு ஆனா இங்க ஒண்ணும் இல்ல
தூத்தல் விழுகுது மழ தூறிட்டு தா இருக்கு
உம் காத்துதா பயங்கரமா இருக்கு
இங்க மழ வரங்காட்டிக்கு அங்க காத்தடிக்குது
அதா அப்டி பருவ மழ ஆரம்பச்சுரும்
உம்
கரக்டா பாருங்க ஸ்கூல் தொறக்கவும் மழ வரவும்
ஆ இனி அதுக்கு ஒரு லீவுடு வாங்க மழ காரணமா லீவு அப்டின்னு அ ஜாலி இல்லையே இவங்கள பாக்க நமக்கு வேற பெரும் வேல
பின்னாடி ரொம்ப காதா இருக்கு
உம் பாப்பல என்ன பண்றாங்கண்ணா
அதா சின்னவ தூங்கிட்டு இருக்கா அதா பெரியவு முன்னாடி விளையாண்டு இருக்கா இன்னு தூங்குட்டோம்னா ரொம்ப நேரமா தூங்குவால அதா எழிப்புட்டோ எழிப்புட் ப்பி இப்போதா சாப்ட்டோ
சாப்டுட்டு திரும்பி தூங்கிறாத அப்டின்னு சொல்லிட்டு நன்றிக்கா
அது சின்னதா இருந்ச்சதா பயங்கர வரணு
ஆமா
ஏன்னா சின்னதுக்குதா என்னா ஏதோ ஒன்னு ஏற்பாடு பண்ணணு. அவன ரெடி பண்ணி ஸ்கூல் சேத்
அடுத்த வருஷந்தானா மேம் இல்லயா அடுத்த வருஷோ
அதுல கேட்டுருக்கு விஜயதசமி அந்த மாரி ஆயுத பூஜா அந்த மாரி வந்துச்சுன்னா சொல்லுங்க அப்படின்ட்ருக்காங்க
அந்த மாரி டைம்ல கூட்டு பெய்
சரிங்கண்ணா அதா வேற ஒரு கால் வருது
ம் ஆஹ்